ஆஹ் கே ஒங்களுக் தோண்டி ச்சிருச்சுங்கலா
ஆ கேக்குது தோழி சொல்லுங்க தோழி எப்டி இருக்கு உங்குளுக்கு ஒடம்புல்லா
ஆ பரவால்ல தோழி நேத்து ஒரே ரொம்ப ஜொரமா இருந்துச்சு சளி ரொம்ப அதிகமாயிடுச்சு அப்றோமா என்ன பண்ண ஆவி எடுக்கறதுக்காக அத் தங்கச்சி ஆ என்ன பண்ணாங்க சுடு தண்ணி வெச்சு குடுத்தாங்க அந்த ஆவி எடுக்குற மாத் போட்டு கொஞ்சோ அந்த ஆவி புடிச்சே ஆனா எனக்கு வேர்வையே வரல தோழி அ ரொம்போ ஒரு மாதிரி தல எல்லா ரொம்போ‌ கனமா இருக்கு ரொம்போ வலிக்குது தல எல்லா என்ன ‌பண்றதுனே தெர்ல
உம் ஆவி பிடிச்சீங்களா தோழி நீங்க
ஆ புடிச்சே தோழி அப்போ கூட எனக்கு இருக்கு அந்த வேர்வ வரவே இல்ல சும்மா கொஞ்சோ கொஞ்சமா லைட்டா தா எரிஞ்சது வேர்வையே வரல
உங்குளுக்கு சளி கட்டி ஆயிடுச்சு போல தோழி நீங்க கண்டினியூவா புடிச்சி இன்னா சளி வந்து அது மெல்ட் ஆயி வரோ அதுக்கப்புறமா
சேரிங்க தோழி மறுபடியு ஒரு தடவ ஆவி ‌புடிக்க சொல்றீங்களா
கண்டிப்பா நீங்க புடிச்சிதா ஆகு ஆகணு கண்டினியூவா புடிச்சுனீங்கனா உங்குளுக்கு சளிலா கொஞ்சோ தண்ணியாயி உங்களுக்கு மூக்குல இருந்து மோஷன்ல இருந்தே வந்துடோ தோழி
சேரிங்க சேரிங்க தோழி சொல்லுங்க தோழி வேற என்ன தலைப்பு பத்தி பேசுலா ஆ சாப்டேன் தோழி தோச சாப்டே நீங்க சாப்டீங்களா
உம் நா வந்து ஜுஸ் குடிச்சே தோழி எனா கணவர் வந்து டிராகன் ஃப்ரூட் இருக்குல அத வெச்சு ஜுஸ் பண்ணி வெச்சிருந்தாரு எனக்காக அத்தா தா தோழி குடிச்சே எனக்கு வந்து சூடு ஒத் உடம்பு அதனால எயா ஹஸ் வந்து ஒரு நாளுக்கு ஒரு தரவ ரெண்டு தரவ ஜூஸ் பண்ணி பண்ணி குடுத்துட்டுப்டே இருப்பாரு எனக்கு சூடு ஆயிடுச்சுனா உடம்பு உடம்பு எல்லா இதாயிடுது அரிப்பு ஸ்டாட் ஆயிடுது
அப்டியா சேரிங்க தோழி அப்ப நீங்க அதயே எடுத்துக்கோங்க அ நீங்க டெய்லி எட்த்துக்கிட்டீங்கனா அது உங்களுக் அ நல்லதுங் ந்த ஒடம்புக்கு அந்த சூட்ட தன்த்து கொ கொஞ்ச கொறையு
ஆமா தோழி சூடு கொஞ்ச கூட அதிக ந்தோன எனக்கு வந்து ஒடம்பெல்லா ஒரே அரிப்பு அ ராஷஸ்லா அதிகமாயிடுது எனக்கு
ம் செரிங்க செரிங்க தோழி அது இல்லைங்க அது இத பத்தி எதாவ்து அ மருத்துவர் கிட்ட போய் காமி
காமுச்சுட்டே தோழி அது ம் இது இதாகுறத்துக்கு குண மாகுறதுக்கு ஒரு மூணு மாச
ஒங்க பின்னாடி ரொம்போ சத்தமா இருக்கு
மூண் மாச ஆகுன் சொல்லி சொல்லிருக்காங்க தோழி எனக்கு அது குணமாகறதுக்கு நீங்க கண்ட்டினியூவா வந்து அ மருத்துவர வந்து பாக்குற மாரிதா இருக்கு நீங்க ஒரு மூணு மாச கண்ட்டினியூவா காட்னீங்கனா உங்களுக்கு அது வந்து குணமாகுன்னு சொல்லிரு காங்க மருத்துவர்
சேரிங்க தோழி கண்டிப்பா அது செரியாகறதுக்காக நீங்க அந்த முயற்சி எடுத்துக்கிட்டே இருங்க நீங்க விட்றாதீங்க நீங்க விட்டுட்டீங்கனா அத உங்களுக்கு போகாது இப் இப்போ அது ஒரே மாஸ்த்துல கூட நீங்க கா காமிச்ச ஒரே மாசத்துல கூட அது எல்லாமே போயிரோ அந்த புண்ணு எல்லா ஆரிடூ அந்த அரிப்பெல்லா போயிரு ஆனாலு நீங்க விடாம இன்னு அது போயட்டு அப்புறமா கூட ஒரு மாசோ அப்டியே நீங்க அது மறந்து அந்த ஆயு மென்ட் அப்பறமா அவுங்க குடுக்குற என் இல்ல இதெல்லா நீங்க அந்த போயிட்டு கூட ஒரு மாசோ நீங்க கண்டினியூஸா அத அப்ளை பண்ணீங்கன்னா அது ஆவ் என்ன ஆகுனா நீங்க உள்ள உங்ளோட பிளட்ல பாவமா இருந்துச்சுனா கூட அது கிளியர் பண்ணிரு இப்ப நீங்க மருந்து எடுக்க எடுக்க என்னாகு நம் உங்க ரத் ரத்தத்துல கலந்து இருந்துச்சுனா கூட அந்த இன் பக்ஷ்னு அப்டியே அத கயூர் பண்ணிடு நீங்க அதுப் போன உடனே ஒரே மாசத்துல போன உடனே அப்டியே விட்டுடீங்கன்னா அது என்ன ஆகு உங்க உள்ள அப்படியே இருக்கோ அது உங்க உடம்புல இ இருக்கோ கொஞ்சோ அரிப் இப்ப எடுத்த உடனே அது என்ன ஆகும்னா மறுபடியு உங்களுக்கு அந்த ரேஷ்னெஸ் அந்த இந்த இச்சிங்னஸ் எல்லாமே வந்துரோ உங்களுக்கு
ஆமா தோழி அதா தோழி நடக்குது இங்க எப்படி இருக்குன்னா இது ஒரு ஒரு ஆறு வருஷத்துக்கு மேல இருக்கு தோழி இது போயிட்டு போயிட்டு வந்துட்டே இருக் எனக்கு நா என்ன சொல்றது அதுக் ட்ரீட்மெண்ட் பாத்து பாத்து இந்த ஆயில்மெண்ட் லோஷன்னு அதெல்லா ஆஹ் என்ன சொல்றது யூஸ் பண்ணிஸ் பண்ணி ரொம்ப எனக்கு ரொம்ப பைஜார ஆயிட்ச்சு இப்போ எனக்கு எப்போ இதுலருந்து விடுவு காலம் வரும்ன் சொல்லி நா எதிர்பார்த்துட்டே இருக்க அவ்ளோ பைஜார ஆயிடுச்சு எனக்கு ஒரு விஷயோ கண்டினியூவா நம்ம பண்ணிட்டே இருந்தோ நம்ள்க் ங்க சலிப்பா வந்து ல்ல ஒரு சரி ஒரு மாசோ இருக்கு ரெண்டு மாசோ இருக்கு இதுல ஒரு ஆறு மாசமா இருக்குதுன்னா பரவால்ல கண்டனியூ ஒரு ஆறு வருஷமா அப்டியே இருந்துட்டே இருக் கு எனக்கு போகவே மாட்டேங்குது எனக்கு ரொம்ப என்ன சொல்றது வெறுப்பா வருது அந்த என்ன சொல் அந்த ஸ்கின்னயே அறுத்து ஆஹ் எரிஞ்சிரு ன்னு சொல்லி எனக்கு அவ்ளோ கோவோ வருது எனக்கு
வேப் அந்த கோவப்பட்ட இன்னூ பிரோஜநோ இல்ல தோழி நீங்க என்ன பண்ணுங்க கொஞ்சோ சீக்கிரமா என்ன பண்ணுங்க டக் டக்குன்னு சமைச்சுட்டு அ அடுப்பாங்கறயிலருந்து வந்துருங்க நீங்க ரொம்ப அடுப்பங்கற்ல்ல இருக்கும்போது அந்த அந்த அயன் போனா உங்களுக்கு அந்த ஹீட்
ம்
சரிங்க தோலி அதுக்கு ஏத்த மாதிரி ஏதாவது உணவுங்கள எடுக்கலா இல்லயா தோலி நீங்க
நா பாார்த்து பார்த்துதா தோலி எடுக்கிற கொஞ்சோ என்ன சொல்றது கொஞ்சோ சூடான என்ன சொல்றது ஆட் ட்டி இறைச்சி கொஞ்சோ சிக்கனூ கொஞ்ச எறாலு அதால கொஞ்சோ அதிகமா சாப்ட்டா எனக்கு செட் ஆக மாட்டேங்குது அந்த நாள் ஒரே அரிப்பு அத் அதிகமா ஆயிடுது எனக்கு என்ன சொல்றது அடுத்த நாள் காலயில நா அரச்ச அரிப் அந்த இடம் எல்லா என்ன சொல்றது புன்னாஆயிடுது
அப்போ அந்த அது எடுக்காதீங்க தோழி அது கொஞ்சோ சரியார வரைக்கு நீங்க அசைவ உணவு உணவு கொஞ்சோ கம்மி பண்ணிருங்க அது எடுக்காதீங்க அது அதிகமா அது எடுக்கும் போதுதானே உங்களுக்கு அதிகமாகுது இந்த அரிப்பு நீங்க என்ன பண்ணுங்க அது கொஞ்சோ மாசோ இல்ல ஒரு மாசோ சோ அது நீங்க அந்த- அசைவம் எடுக்காம இருந்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாயிடும்னு நினைக்கிறேன்
உம் இல்ல அசைவம் வந்து நம்- அதுதான் எடுக்கறேன் தோழி நம்ம வந்து அதுக்கு- தகுந்த மாதிரி அஹ் என்ன சொல்றது அஹ் நம்ம நம்ம உடம்ப வந்து சூட வந்து ஏறாம பாத்துக்கணும் ஏறாம பாரத்துக்கிட்டா நம்ம வந்து அந்த- பிராப்ளம்ல இருந்து நம்ம- இதாயிடும் சூடு ஏறாம- பாத்துட்டாலே போதும் அது நம்மளுக்கு அவ்வளவா எஃபெக்ட் பண்ணாது உம் அதான் நம்ம நல்லா அது ஒரு சிக்கன் சிக்கன் ரொம்ப என்ன சொல்றது சூடு சூடு சொல்றாங்க ஆனா சிக்கன் சாப்பிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து தண்ணி வந்து நல்லா குடிச்சோம்னா அந்த ஹீட்னஸ் து ஈக்குவலைஸ் ஆயிடும் சொல்லி நான் அதிக மருத்துவர் கிட்ட இருந்து அஹ் கேட்டிருக்கேன் தோழி
சரிங்க தோழி கண்டிப்பா நீங்க அவருங்க எப்படி சொல்றாங்களோ அதே மாதிரி நீங்க எல்லாமே பயன்படுத்தி அதே மாதிரி உணவுகள் எல்லாம் எடுத்து பாருங்க உங்களுக்கு சீக்கிரமாவே சரியாகிடும் நீங்க என்ன பண்ணுங்க இந்த கத்திரிக்காய் இந்த- கத்திரிக்காய் எல்லாம் நீங்க எடுக்காதீங்க தோழி இந்த கத்திரிக்காய் அப்புறமா இந்த மரவள்ளிக்கிழங்கு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அப்படி அந்த
ம் புரியுது தோழி ஆமா ஆமா
ஆமா இந்த மாரி உணவுல் கொஞ்சோ உடம்புக்கு அரிப்பு தன்ம குடுக்குற இந்த மாரி உணவுகளல்லா நீங்க எடுக்காதீங்க தோழி
ம் நா வந்து கத்திரிக்கா வந்து எனக்கு கத்திரிக்கா பச்சடி அந்த பிரியாணிக்கு செய்வாங்கல அதுதா எனக்கு ரொம்ப புடிக்கும் தோழி ஆனா கூட நா வந்து அந்த அரிப்புக்கு பயந்து வந்து நா சாப்பிடாம என்ன சொல்றது தயிர் பச்சடிலே சாப்ட்டுட்டு வந்துருவே என கத்திரிக்கா சட் ரொம்ப புடிக்கு அது கூட நா சாப்டாம தா தோழி இருக்கே ரொம்ப வ அ கம்மியான நேரத்துலதா எனக்கு இந்த தயிர் பச்சடி கூட இல்லன்னா தா நா வந்து இந்த கத்திரிக்கா எடுத்துக்குறே இல்லன்னா நா கத்திரிக்கா கூட எடுத்துக்குறது இல்ல நா பாத்து பாத்துதா சாப்புறே
ம் ஆமா தோழி சரி நீங்க எவ்ளோ பா பாத்து பண்றீங்களோ அவ்வளவு ஒடம்புக்கு நல்லது அப்போதா உங்களுக்கு
புரியுது தோழி உங்களுக்கு வேற ஏதாச்சு என்ன சொல்றது இத பத்தி எதாவது இன்னு தெரியுமா இன்னு என்ன பண்ணிக்கலா நம்ம இத கிளீனா பாத்துக்கிறதுக்கு அதிகமா பரவாம பாத்துக்கறதுக்கு என்ன பண்ண சொல்லு எதாவ்து உங்களுக்கு வீட டிப்ஸ் இருக்கா
எனக்கு என்ன தெரியுனா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வா தொவைக்கிற துணி எல்லா என்ன பண்ணு துவைச்சட்டு அப்புறமா கொஞ்சோ சுடு தண்ணில நம்ம தொயிச்சோ அப்டின்னா இல்ல டெட் டாயில் போட்டு தொயிச்சோ அப்டினா அது எங்களுக்கு ஒடம்புல எங்குமே பரவாம கொஞ்சோ பாத்துக்குன் அதுக்கப்புறமா நீங்க ஆமா அந்த கிருமிய இப்ப கம்மி பண்ணு நீங்க தூள் சுடு தண்ணில வாஷ் பண்ணி அது போடும் போது என்ன ஆவும்னா அந்த துணில இருக்கிற அந்த அந்த கிருமிகள் எல்லா செத்து போயிடும் அப்போ உங்களுக்குது ஒடம்புல அது போடம் போ உங்கு மறுபடியு எதாவது அரிப்பு தன்ம இருந்துச்சுன்னா நீங்க சொரிஞ்சீங்கனா அது வந்துரு இதுவே நீங்க துணிய சுத்தமா சுடு தண்ணில கழிவிட் டிங்க அப்டினா அது உங்களுக்கு என்ன ஆகும் அது அதுல இருக்ற கிருமி எல்லா செத்து போயிரும் அதுக்கப்புறமா பாத்தீங்கனா நீங் என்ன பண்ணணு எப்பவுமே நல்லா சோப்பு போட்டு ஒடம்பு சுத்தமா கழுவி நல்ல ஆ ஒரு நல்ல ஒரு காட்டன் டவல்லயோ எந்தவோ நல்ல சுத்தமா தொடு சு அது அப்டியே உங்களுக்கு காஞ்சினு அதுக்கப்புறமா நீங்க இந்த கிரீம் எல்லா யூஸ் பண்ணீங்க அப்டின்னா அதுல உங்களுக்கு ரொம்பவே நல்லா ஒரு மாற்றம் தெரியு தோழி நீங்க ஈரமா அதிகமா ஒடம்பு ஈரமா இல்ல இந்த ஸ்வெட்டிங்னால உங்களுக்கு என்ன ஆகு அரிப்புத்தன்ம வரு இது நீங்க ரொம்ப எவ்ளோ அளவுக்கு கொஞ்சோ ஆ ஒடம்பு கொஞ்சோ நல ஆமா ஒடம்பு கொஞ்சோ எவ்ளோ அளவ் நீங்க அ இந்த ஸ்வெட்டிங் நாஸ்தா வந்து கொஞ்சோ இது பண்றீங்களோ இது தொடச்சு நல்லா ட்ரையா வச்சுக்கிறீங்களோ அவ்வளவோ உங்களுக்கு நல்லது அந்த டைம்ல நீங்க கிரீம் அப்ளை பண்ணீங்கன்னா சுத்தமான உடம்புல அது சீக்கிரமாவே உங்களுக்கு குணம் ஆகுறதுக்கு உதவி பண்ணு தோழி
செரிங்க தொழி நா நீங் சொன்ன மாரியே நா கொஞ்சோ கொஞ்சோ ட்ரை பண்ற இந்த வாஷ் பண்ற வேலைகளு அ நம்ம ட்ரை ஆன பின்ருக்கு க்ரீம் போடுறது அதெல்லா பாத்து நா பண்ண ட்ரை பண்ற தோழி நீங்க ட்ரிப்ஸ் நீங்க சொன்ன டிப்ஸ்ல்லா எனக்குயூஸ் நல்லாருக்குன் நெனைக்கிற தோழி
கண்டிப்பா தோழி அதே மாதரி பாத்தீங்கன்னா ஒங்க துணியில பசங்க துணி நீ எல்லா போடாதீங்க தோழி இப் நம்மளுக்கு அரிப்பு தன்மை இருக்குது இல்லையா அந்த துணிலயு இருக்கு அது அந்த கிருமிகள் அந்த துணிலயு இருக்கு அது பா தவாம இருக்கணுனா நம்ம துணி நம்ம தனியாவே துவைக்கணு நம்ம குழந்தை நம்ம கணவர் துணி எல்லா சேத்து நம்ம துவைக்க கூடாது நம்ம கொஞ்சோ அலட்சியம் பண்ணி ஒண்ணு ஆகாது தொவைக்க தான போறோ அப்டின்ட்டு நம்ம போட்டு சேத்து தொவச்சிட்டோ அப்டின்னா அந்த அந்த கிருமி அப்டியே பரவி அவ்ங்க துணில வந்துச்சுனா அப்றோமா அவ்ங்க அது போடு போது அவங்களுக்கு அறிப்பெடுத்துச்சுன்னா
ஆமா தொழி ஆமா தொழி இது சீக்கிரமா ரொம்ப சீக்கிரமா வந்து இது பரவுது அந்த கிருமி வந்து ஈஸியா துணி மூலமாவே டிரான்ஸ்ப்ர்ட் ஆயிடுது அடுத்தவங்கள் லா அரிப்பு எல்லா ஸ்டாட் ஆயடுது கொஞ்சோ சேத்து ஆ தொ வச்சா கூட இது அரிப்புல்லா அடுத்தவங்களுக்கெல்லா டிரான்வர் ஆகுது தோழி எ பையனுக்கு கொஞ்ச கொஞ்சோ கால்ல வந்துச்சு அவனு ரொம்ப என்ன சொல்றது ஸ்வீட் சாப்புட்றா ஆ என்ன சொல்றது புல் பேண்ட் தா போடுறா அதனால அவனுக்கு இது கம்மி பண்ணவே முடிய மாட்டேங்கிது நா கம்மி பண்ணி பண்ணி வச்சா இவ என்ன பண்ணா இந்த பையன் ஆ புல் டரெஸ் போட்டுக்கிறா பேண்ட் ஃபுல் போட்டுக்கிறா நா சொல்ற ஷார்ட் போட்டுக்கப்பா போட்டினா உங்களுக்கு வந்து அது ஓப்பனான இருந்தீனா ஸ்வெட்டிங் வராது சீக்கிரமா காயு அரிப்பு வராது அவ்ளோவா சொல்லி சொ கேக்க மாட்றா புல் ஃபுல் பண்டாவே எடுத்து எடுத்து போ போட்டுக்குறா போட்டு அதுக்கப்புறமா என்ன ஆகுது அத காயி காய்ந்த காயம் கூட அது வந்து திரும்பவு புண்ணா மாறுது
ஆமா ஏனா அது காத்தோட்டமா இருந்தா அது சுத்தமா போய்டு அதனால காத்து போகலனா அது அது என்ன ஆகு அந்த அரிப்புத்தன்மை எடுக்கு ஆமா சொரிஞ்ச ஒடனே அது என்ன ஆகு இப்போ அது இன்னு அதிகமாயிடு நம்ம இதுக்கு என்ன பண்ணணுனா நம்ம சொரியக் கூடாது இப் இப்ப நம்மளுக்கு அரிப்-அரிப்பு எடுக்குது அப்டின்னா நம்ம சொரிஞ்சி விடக்கூடாது நம்ம சொறிஞ்சு விட்டோ அப்டின்னா அது என்ன ஆகும் இன்னு அதி பாதிக்கிறோ
ஆமாங்க இந்த பசங்
சரிங்க தோழி ஒங்க கிட்ட பேசுனது ரொம்ப மகிழ்ச்சி. மீண்டும் தொடந்து பேசலா